வணக்கம் அ வண என்னங்க நல்லா இருக்கோங்கா நீங்க எப்டி இருக்கீங்க?
அ நல்லாருக்கேங்க அ நேத்து எதோ பட்டுப்பா அ நேத்து எதோ பட்டுப்பொடவ எடுக்கனுன் போனீங்க எடுத்தீங்ளா?
பட்டுப்பொடவ எடுக்க தாங்க போனே எனக்கு காஞ்சிபுரத்துல எடுத்த பட்டுப்பொடவ மாரி இல்லங்க இங்க எதும் புடிக்கல அதுனால எடுக்கல நானு அதுக்கப்றோ எ வீட்டுக்காரு இப் ப என்ன அகேஷன்ருக்கு பட்டுப் பொடவ எடுத்து இப்ப என்ன செய்யப்போற எல்லா பொடவயு எடுத்து பீரோல் பூட்டிதா வக்கிற அப்பறோ ஒனக்கு எதுக்கு பட்டுப்பொடவ சொல்ட்டு வேண்டான்ட்டாரு செரி அதுவு உண்ம தான நம்ம வாங்கி வாங்கி உள்ளதா அங்க சும்மா வச்சிருக்கே நானு
நீங்க வைங்க உங்க வீட்ல வந்து நா எடுத்துட்டு வந்தறே நீங்க கவலையே படாதீங்
எப்பொமே அப்டி அப்டிதாங்க பண்றது கொஞ்ச நாள் வ ச்சிக்கிறது அதுக்கப்றோ அத அப்டியே எடுத்து எங்க மாமியார்கிட்ட குடுத்துருவே அவுங்க அவுங்ளுக் புடிச்சத எடுத்துக்குவாங்க அவுங்க சிஸ்ட்ரின்லாக் புடிச்சதெல்லா எடுத்துக்குவாங்க இப்டிதா நடக்குது இப்ப ஒரு இருவது பொடவ ஒதுக்கி வெச்சிருக்கே எங் மாமியார்ட சொன்னே ஃபோன் பண்ணி எந்த பொடவயு எடுத்துட்டு வராதிங்க ட்டுக்கு வரதா இந்தா வெறு சட்ட பிளவுஸ் மட்டு எடுத்துட்டு வாங்க நா பொடவ நெறைய ஒதுக்கி வச்சிருக்கே எல்லாத்தையு கல ச்சிருக்கே தயவுசெய்து பொடவ எடுத்துட்டு வராதீங்கன் சொல்லிருக்கே இப்டியே தா பண்றே நெறைய பொடவ எடுப்பே எ மாமியார் சொ ல்வாங்க என்னம்மா வாங்கி உள்ள வெச்சுட்டு ரெண்டு வருஷொ கழிச்சி எனக்கு தா தர போற அப்டி
தே எங்க பெரியக்கா ஒருத்தி இருக்காங்க எங்க அண்ணி ரெண்டு பேர் இன்னா பண்ணுவாங்க நல்லா பொடவ எடு த்து எடுத்து எடுத்து எடுத்து வெச்சுக்குவாங்க பிளவ்ஸு நல்லா வெல குடுத்து தெச்சிருவாங்க
அ
ஆனா அது பீரோலே அழகு பாத்து வச்சுட்ருப்பாங்க நாங்கன்னவ அ சந்த நேரமா பாத்து நாங்க அடிச்சுட்டு வந்துர்றது ஆனா அவுங்க எடுக்கும் போது எங்ளுக் ஜாலியா இருக்கு எடுக்கட்டு எடுக்கட்டுன்னுக்கு எப்பிடி நம்மளுக் தா வர போதுன்னுவொ நானு எ சின்ன தங்க ச்சி என்னா பண்ணுவோ
அ அ
நாங்க மோஸ்லி காசு குத்துலா எடுக்குறதில்ல நாங்க
அப்டிங்ளா
அக்கா கிட்ட இக்குறது அச்சுருவோ எங்க அண்ணி கிட்ட இக்கற்தல்லா அட்ச்சுருவோ அதுலே பொழப் பு‌ ஓட்டிடுவோங்க நாங்க நா ஒ டீச்சரா ஒர்க் பண்ணிட்ருக்கெங்க எங்க அண்ணிது பொடவெல்லா எட்த்துனு வந்துருவெங்க ஏ பொடவ நா காசு த்து ஒரு பொடவ கட்டினு போவங்க அது வந்து அவ்ளோ பாராட்டமாட் ட்டாங்க அந்த ர அவு அந்த டிரஸ்ஸ அன்னக் கண்டுக்க மாட்டாங்க அது எங்க அண்ணிதோ யாரோதோ கட்டினு போன எங்க அம்மா இத கட்டின்னு போனேன்னா அன்னிக் குதாங்க ஆஹா ஓஹோ அந்த பொடவைய பத்தி ரொம்ப புகழ்வாங்க என்ன இந்த சாரி இன்னு சூப் எங்க எடுத்தீங்கன்றது நானு நா வந்து கொஞ்சோ நல்ல பொருடா விட்டுறது நா அங்க எடுத்தங்க இங்க எடுத் தங்க இவ்ளோ காஷ்லிங்க அப்டிறது ஆனா ஏ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுகெல்லா தெரியு அவுங்கிட்டல்லா சொல்லிட்டுக்கோ நானு இது எங்க அண்ணி இது எங்க அக்கா எடுத்து குடுத்த தா எங்க அண்ணி எத்து குடுத்தாங்க இது எங்க அம்மா எத்து குடுத்ததுன்னுட்ட வச்சுக்கோ அந்த அம்மா எங்க சாரி எடுக் குறாங்க எல்லா ஓசிப்பா எல்லா அவுங்களுக்கு கிஃப்ட்டாவே வந்துருது குடுத்து வச்ச மகராணின்னுவாங்க என்ன ம் ஹு
அது என்ன பண்ணங்க இப்ப பாருங்களேங்க ஏ நாத்துனாரு மூணு பேர்ல ரெண்டு பேர் வந்து அப்டியே அவுங்க எப்டி கல்யாணத்தோடி இருந்தாங்களோ அதே மாரி அதே வெயிட்லயே இருக்குறாங்க சோ அவுங்களுக்கு அப்ப போட்ட பிளவுஸ் இப் போ வரைக்கி சேருது சோரி கட்டுறதுக்கு அவுங்களுக்கு ஈஸியா இருக்குது நம்ம அப்டி இல்ல கல்யாணத் இப்டி குச்சி மாரி இருந்துட்டு ஒவ்வொரு உந்த மாச மூணு மாசத்துல ஒரு ப பல பிளவுஸு தச்சா அடுத்த மூணு மாச கழிச்சு அந்த பிளவுஸு போட்டா கை குட்ட கூட ஏற மாட் டேங்கிதுங்க அப்டி இருக்குது இதுக்கு வ ப காலையில ஒரு ரெண்டு இட்லி மதிய கொஞ்சோண்டு சாப்பாடு நைட் ரெண்டு சப்பாத்தி இப்டித்தா நம்ம சாப்பாடே ஓடுது ஒரு ஸ்வீட்டு சாப்புறது கெடையாது ஜிம்முக்கு போறோ அவ்ளோ வேல செய்றோ ம் பண்ணாலு அந்த ரோட் ரோலர் மாரி உருண்டுக்கிட்டு தாங்க நா வர அப்டியே வெயிட்டு போடுது அதனால அந்த ட்ரெஸ்ஸு போடணுன்னாலே இந்த பொடவ கட்டணுன்னாலே எரிச்சல் வந்துக்குது ஏதா ஒரு ஃபங்க்ஷன் அப்டின்ன எங்க இப்பு ஊர்லல்லா ஃபங்க்ஷன்னா எங்க மாமனாரு வந்து போமா தய்வு செய்து அந்த கவுன போட்டு நிக்காதம்மா போம்மா போய் பொடவைய கட்டும்மா பொடவைய கட்டும்மா போ லேண்டுக்கு வந்தா பொடவைய கட்டும்மா பொடவைய கட்டும்மானு பாவோ அவர் கெஞ்சுவாரு யாரு அது சேட்ட பண்றா அமைதியா இரு
கூட நெறையா பேருக்கு ஃபேட்டா இருந்தா கூட சாரி தாங்க அழகா இருக்கு நல்லா ஃபேட்டா கூட இருங்க அந்த சாரிதா நல்லா இருக்
அது அவுங்க லைட்டா இருந்தா பரவாயில்லங்க நா ஹைட்டாவு இல்ல குள்ளமா கொஞ்சோ க ஹைட்டு கம்மியா தா இருப்ப நானு அதனால எனக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது சாரி கட்னா அதனால எது போட்டாலு நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் இதாது ஒன்னு ட்ரஸ் போ சுடிதார் போட்ட ஓரளவு நா பாக் கற மாரி இருக்குமேன்னு ஆனால இப்டி போட்டுக்கிறது நானு அதனால ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம தப்பிக்க முடியாது அன்னைக்கு மட்டு அந்த சாரி எடுத்து நா கட்டிக்குவேன்னா பாத்துக்கோங்களே வேற என்ன பண்றது இப்டி தாங்க ஓ ஏ வா போயிட்டு இருக்குது இப்டிதா கத போது அதனால சாரி இப்ப அடுத்த இப்ப இது வரலட்க்ஷ்மி வரு அதனால கண்டிப்பா அப்போ ஒருப்ப அப்பந்தா பொடவ ஒன்னு எடுப்பே நா அப்டியே ஒன்னு தக்க குடுப்பே ஒன்னு எடுத்து அந்த வரலக்ஷ்மி பூஜைக்கு சாமிக்கு ஒண்ணு வைப்போ எனக்கு ஒண்ணு எடுப் போ எடுத்துட்டு அப்புறோ எங்க சிஸ்டர்னால்லா வந்தாங்கன்னா அவுங்களுக்கு எடு த்துக் குடுக்கணு ஆனால அப்பந்தா அப்பந்தா அந்த காஞ்சிபுர எனக்கு இப்பல்லா பட்டுப்பொடவேன்னா காஞ்சிபுரத்துல போய் வாங்குனாதா அது நல்லாருக்
நீங்க காஞ்சிபுரனோன்னே எனக்கு ஒரு ஞாபக வந்துச்சுங்க காஞ்சிபுரத்துக்கு தா போன மாசோ வந்தங்க டெம்பிள் டெம்பிளா போயிட்டு விசிட் பண்ணியிருந்தே கோயிலுங்கெல்லா ரொம்ப நல்லா அழகா கட்டியிருந்தாங்க பட்டுப்பொடவை எங்க பாத்தாலு இப்ப கோயிலுக்கு கீழே பா அந்த பட்டு சென்டர் ஃபுல்ல ஓபன் பண்ட்டுக்குறாங்க யார பாத்தாலு கோயிலுக்குள்ள போறமோ இல்ல அ பட்டுபொடவ எடுக்கற்துக்கு கூப்டுட்டே இருக்காங்க வாங்க வாங்க வாங்க ஆனா நா பாத் ததுலே காஞ்சிபுரத்துல என்ன பெஸ்டுனா கலர் காம்போ வந்து அங்க மாரி எங்கேயுமே அடுச்சுக்க முடியாது ஒரு மாரி ஆரஞ்சு கலர்ல க்ரீன் பார்டரு ப்ளூ கலர்ல ஒரு மாரி க்ரீன் பார்டரு பிங்க் கலர் லோட்டஸு அந்த கலர்ஃபுல்லான பட்டுப்பா அந்த பட்டுப்பொடவைக்கான கலருங்கோ வந்து அப்டி தூக்கலா இருக்குங்க அருமையா இருக்கு ஆமா அத பாத்துட்ட எனக்கு கூட அந்த கண்ணாடி எல்லா வச்சுட்ருந்தாங்க ஒரு கோயிலுக்குள்ள போன பட்டு புடவ காஞ்சிபுரம் பட்டு பொடவ சென்டர்ன்னு போட்டுட்டு ஆ சாரி கலெக்ஷன் போட்டுட்டு இருந்தாங்க அப்போ பத்தானாச்சி தாநான்ச்சு ரெண்டாயரத்து ஐநூறு ருபாலா இருந்தா ஸ்ட்ராட் ஆச்சு நல்லாதா இருந்ச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூாணாயிரூபால புடவைங்களோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எடுக்கலாமா நல்லா தாராளமா எடு மூணாயிரூபா கொடுத்து ஒரு பொடவ எடுக்கலா நல்லாவே இருக்குது ஆனா கலர் காம்பினேஷனு செரி அந்த குவாலிட்டியு செரி அந்த ஊர் மாரி வேற எங்கேயு இல்லங்க அவ்ளோ கலப்படம் இல்லங்க மோஸ்ட்லி அங்க கைத்தறி அவுங்களோ வியாபாரமே அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைத்தறியில தா செய்யறாங்க கையில தா
செரிங்க செரிங்க
கையில நெஞ்சு குடுக்குறதுனால அங்கே நெஞ்சு அவுங்களு உடுத்துறதுனால அதுங்காளோ கொஞ்ச சு ரொம்ப ஸ்பெஷலா தாபா இருக்குது நல்லா தா இருக்கு அது பாக்க பாக்க ரொம்ப சூப்பர் கோயிலுங்களு சூப்பர் அட்சுக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க செம்ம கோயிலுங்கோ
இங்கேருந்து எங்களுக்கு போற வழியில குபேரன் கோயில் இருக்கு நாங்க காஞ்சிபுரத்துக்கு மெயினா போறதே வந்து குபேரன் கோயிலுக்கு போவோங்க நாங்க நாங்க எப்பவுமே ஒரு இங்கருந்து எங்க மாமியார் வீட்டுக்கு போற வழி தா காஞ்சிபுரோ எங்களுக்கு
ம்
அதுனால நாங்க இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு போற வழி அந்த மெயின் ரோட்லே எங்களுக்கு இருக்கு பைபாஸ்லே அதனால நாங்க அந்த குபேரன் கோயிலு போயிட்டு வருவோ அந்த குபேர கோயில் அப்டி நல்லா இருக்கு ஆனா அங்க போனதுல இருந்தே கொஞ்ச நல்லாதா இருக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அந்த குபேரன் கோயில் பாக்குறதுக்கே
ம் ம்
அந்த குபேரன் கோயிலுக்கு போயிட்டு சாமிய பாத்துட்டு நாங்க உள்ள போயிட்டு நா மெயினா போயி காஞ்சிபுரத்துல வந்து பட்டு சாரி வாங்கறது பட்டு சாரி வாங்கறேனா இல்லையோ இந்த காஞ்சி காட்டன் சாரி வாங்குவே இங்க வந்து வாங்குற க கடையில வாங்குற காஞ்சி காட்டன் சாரிக்கு அங்க போயி வாங்குற காஞ்சி காட்டன் சாரிக்கு டிஃப் க்ளாத் வந்து அவ்ளோ டிஃப்ரன்ஸ் இருக்கு ரேட்டு் ஒன்னே ஒரே ரேட் தா இங்கேயு அதே தௌசண்ட் ருபீஸ் தா அங்கேயு அதே தௌசண்ட் ருபீஸ் தா ஆனா க்ளாத் வந்து அவ்ளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு கலரு கலர் அந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு அந்த ஷேடர் எல்லா அவ்ளோ டிஃப்ரன்ஸ் தெரியு நமக்கு வந்து நா ரெண்டு சாரி வாங்கிட்டு வந்து எனக்கு ஃப ஃப்ராக்கு ரெண்டு சுடிதார் அம்பர்லா மாடல்ல சுடிதார் இப்ப வந்திருக்கு இல்லையா காட்ட காஞ்சி காட்டன் சாரி வெச்
ஆமா ஆமா ஆமா ஆமா நா கூட ஸ்டிச் பண்ணுன்னு ஆசையா இருக்குங்க எங்க அக்
ஆ அது அது ஒரு மூணு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணிட்டேங்க அதே மாரி ஒரு ப்ளூ கலர் இது மூணு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணிட்டே
ம்
என்ன அதுக்கா ட்ரெஸ்ஸு வாங்கறதவ விட ஸ்டிச்சிங் என்னங்க ஆ சேரி எடுத்து ஸ்டிச் பண்ணங்க சேரீ வாங்றது காசு கம்மி தா அது ஸ்டிச்சிங் சார்ஜ் இருக்கு பாருங்க அதுக்கு தாங்க தௌசண் ஃபை ஹண்ட்ரட் கேக்குறாங்க ஒரு ஸ்டிச்சிங் சார்ஜூ வெறு டாப்ஸ் மட்டுதாங்க
ஆ
தௌசண் ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டா கஸ்டமைஸ் பண்ணிக் குடுக்றாங்ள அதுக்கு பேரு கஸ்ட ஸ்டிச்சிங் வைக்கலஇப்ப ல்லா அதுக்கு பேரு க
இப்ப கஸ்டமைஸ் பண்றாங்க ஆ ம்மா அதாவது வார்த்தைகள மாத்தி சொன்னா அது ஈர்ப்பு வ ந்து மனிதர்கள் மைண்ட்ல எப்டி ஒக்கார வைக்கிறாங்க பாத்தீங்ளா ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட்டடா அததா வந்து பிஸ் பிஸ்னஸ் எது எல்லாமே பிஸ்னஸ் தாங்க என்னா பிஸ்னஸ் இல்லாததுக்கு சொல்லுங்க சின்ன ஒரு குப்ப குப்பைல இந்து கூட பிஸ்னஸ் எடுக்குறாங்க அந்த குப் பய வித்து அது ஒரு ஒரமா மாத்தி அது ஒரு பிஸ்னஸ்சு பிளாஸ்டிக்க தனியா பிரு ச்சு அது ஒரு பிஸ்னஸ்சு அம்பானிலா எப்டி வளந்தாங்க இதுலதா ஸ்டாட்டிங்கே வந்து குப்பல தா ஸ்டார்ட் பண்ணாங்ளே இன்னைக்கு வந்து கோடி கோடியா கோடி கோடியா அவரோட பிஸ்னஸ் அவருக்கே தெரியாத அளவுக்கு போயினுக்குது எரநூறு பிஸ்னஸ் மாரி போய்டுச்சு சின்ன சின்ன பிஸ்னஸ்க்கு தா ஆ
இப்ப யாருங்க சும்மா இருக்கா எல்லாரு அவுங்ளுக்கு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வேல ஏதோ ஒண்ணு செய்யறாங்க இப்போ இப்ப வந்து ஸ்வீட்ல சும்மா இருக்கறதுன் பாத்தா ரொம்ப கம்மி நெறய பேரு இப்ப நைன்ட்டி பசன்டேஜ் ஆள்கள் யாரு சு ஹண்ட்ரட் பசன்டேஜ்ல நைன்ட்டி பசன்டேஜ் ஆள்கள் வேலைக்கு போயர்றாங்க டென் பசன்டேஜ்ஜூ தா எ என்ன மேர ஆள்கள்கள் தா சும்மா இருக்கிறாங்ளே தவர எல்லாருமே இப்ப வந்து அவுங்களு அவுங்களுக்கு படிச்சதுக்கு என்ன வேல இருக்குதோ அத பாத்து போயர் னு எல்லாரு போயிட்டாங்கங்க அவங்கவுங்க சொந்தக்கால்ல நிக்கணு சம்பாதிக்கணு அடிங்கற மைண் செட்ல எல்லாரு இருக்கறாங்க என்ன பண்றது நம்ம அங்க போய் நாங்க ஒரு இது அட்லீஸ்ட் நம்ம சம்பாதிக்கிறது நம்மளோட இந்த பிளவ்ஸ் ஸ்டிச்சிங்க்கு டாப்ஸ் ஸ்டிச்சிங்க்கு ஒவ்வொ டைம் போய் ஹஸ்பண் கிட்ட கேக்க வேண்டிருக்கு இதுக்காது ஒரு யூஸ் ஆகுல்ல அதுக்காண்டியாது எதுக்காக நம்ம சம்பாதிச்சு ஆவனு எங்கயாவது போயி அதுக்கு தா ட்ரை பண்ணிட்ருக்கே நீங்க ஏதாவது வேல ட்ரை பண்றீங்ளா
ஆமாங்க நானு ஒரு பதினஞ்சு வருஷமா டீச்சரா ஒர்க் பண்ணிட்ருந்தே இப்போ ஒரு மூணு மாசமா தா வீட்ல இருக்கறே இப்ப வேற ட்ரை பண்ணிட்ருக்க வேற கவர்மெண் ல மூனு அப்ளே பண்ணிருக்கே புள்ளியல் துறைல வந் து அந்த சென்சாஸ் எடுக்கறாங் இல்லைங்ளா
ஆமாங்க ஆமாங்க
அது வந்து அப்ளை பண்ணிருக்கே எனக்கு அது இருவத் ஒண்ணா தேதி வரு எனக்கு இன்ட்ருவியூ அதுல பாஸ் பண்ட்டா எனக்கு திருப்பத்தூர் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்லயே ஒர்க் வந்துருங்க அது ஒண்ணு போட்ருக்கே இன்னொன்னு வந்து இங்க கவர்மெண் ச்சர்களே ரெகுனேச இப்ப டெட்டு பாஸ் பண்ணவங்கள கேக்குறாங்க அ டீச்சர்ஸ் வாண் டேடு வந்து கவர்மெண்ட்டு ஸ்கூல்லே இப்ப டீச்சர்ஸ்ஸு போல்ல இல்லங்ளா அது போடாதனால இப்ப அந்த மாரி கேட்டுக்கிறாங்க இப்ப அது எதுனா கெட்ச்சுன்னா அதுலும் போயிடுவங்க ரெண்டு ட்ரை பண்ணிட்ருக்க
போய்டுங்க போய்டுங்க
போயிருவோங்க ஏனா தனியார் பள்ளிலல்லா வேல செஞ்சு அ நொங்கா போயி ஆ ஒடம்பு சரிஇல்லாத போய் எல்லாமே போச்சுங்க ஏன்னா எல்த் இஷ்யூஸ்ல இருந்து சாப்ட முடியாது தண்ணி குடிக்க முடியாது அப்ரோ அப்டியே அந்த கேமரா வெச்சு மெறட்டின்னே இருபாங்க நம்ம அக்யூஸ்ட் மாரி நின்னுக்கனுங்க ஒரு டிச்சர் மாரி ஒரு பீலே இருகாது
இப்போ அப்டி எஜுகேஷன் அப்டி தானங்க இருக்கு
ஆமா அக்யூஸ்ட் மாரி நின்னுக்கனு எனக்கு அதுவே பிடிகலங்க ஒரு ஸ்கூல்ல வந்து ரொம் ப்போ ஒரு டீச்சர்ஸ்ங்கள வந்து ரொம்ப எரக்குனாங்க அது
இல்ல இந்த ஸ்கூல்ல மட்டு இல்லங்க எல்லா சி பி எஸ் சி ஸ்கூல்லயு அப்டிதா இப்போ நீங்க நா படிகற காலதுல வந்து டிச்சர் வந்து பேரன்ஸ்ஸ பாக்க வந்தாங்கனா டீச்சர் உக்காந்துருபாங்க பேரன்ட்ஸ் ரெஸ்பெக்ட நின்று பதி ன்னு சொல்லுவாங்க இப்போ உள்ள காலங்கள பார் பாருங்க ஸ்கூலுக்கு வாங்க பிரின்சிபல் பிரின்சி போன் பண்ணி நம்ம உக்காந்துருந்தோனா பிரின்சிபல் நம்மள எழுப்பி உட்டு பேரன்ஸ்ஸ உட் கார சொல்லுவாங்க இப்போ உள்ள காலகட்டங்கள் வந்து அப்டி இப்போ ஒரு ஸ் ஸ்கூல்ல சி பி எஸ் சி ஸ்கூல்ல பாருங்க ம் ஸ்கூல்ல பாருங்க இப்ப டீச்சர்ஸ்கு எங்கெங்க சேர் குடுக்கறாங்க
எங்கயு இல்லைங்க அதுல்லாந்தாங்க வெக்ஸ் ஆயிச்சி எனக்கு எல்லாமே வெ சொல்ட்டு சாப்பட்றதுக்கு ஒக்காரதுக்கு ஒரு டேபிள் இல்லங்க ஒரு பசங்க கூட சேந்து உக்கார்ரோ பசங்களுக்கு இடுக்கட்டுமா இருக்குதுன்டு எ நம்ள கீழ உக்கார சொல்றாங்க அவுங்களுக்கு பேரண்ஸ் கம்ளைண்ட் வருன்ட்டு நெஜம எனக்கு அது ஒரு மூணு மாசோ ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணங்க ரொம்ப ஒ அ ஒஸ்டு ஆ ஒரு நடத்துனாங்க அங்க எதாவுது யாருமே அங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க கிட்டதட்ட ஒரு பத்து டிச்சர் வெளிய வன்ட்டாங்க அந்த மாரிதாங்க நெறைய ஸ்கூல் தராதரம் இல்லாத நடத்தறானால தாங்க அது நா இப்ப ஆயிர்ச்சு அந்த டிச்சரோட பணியே வந்து ஆ ரொம்ப கஷ்டமா தெரிது ஏண்டான்ற மாரி ஆமாங்க மன உளச்சல் ஆது கஷ்டமாது இப்ப பஸ் ஸ்டுடெண்ட்டு ங்கரதுனாலதா நம்ம பதில் சொல்னு அ டிச்சர்ஸ் து எந்த கேள்வியு கேக் கூடாது கொஸ்டின் ஏன் டி ஹோம் ஒர்க் செய்லனா கூட நம்ம கண்டிக்க கூடாது அடுத்த நாள் போரன்ஸ் வந்து கேக்றதுனால அவுங்களுக் போய் சாரி சொல்னுமா எனக்கு அதெல்லா ரொம்ப கஷ்டமாருந்ச்சு நன்றி தோழி நன்றி தோழி அடுத்த இணைபுல பாக்லா தோழி நன்றி
நன்றி